ஹலோ ஆ மேம் எப்டி இருக்கீங்க ஆமா
நல்லா இருக்கீங்க்ளா மேடம்
நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்க்ளா
நல்லாருக்க மேம் கொழந்தைங்கல்லா நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க அங்க எல்லா நல்லாருக்காங்களா
நல்லாருக்காங்க மேம் மேம் பாப்பாக்குதா கொஞ்சோ டயரியா லூஸ் மோஷன் மாரி போய்ட்டே இருக்கு
ஆ சரி சரி மேம்
ம் சொல்ல முடியுமா மேம்
இல்ல ஹாஸ்பிட்டலுக்குதா எடுத்
ஆ ஹாஸ்பிட்டல்தா எடுத்துட்டு வரணுமா
ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வரணுமா மேம் ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு எதாச்சி இன்னைக்கு இப்ப முடியாது மேம்
இப்ப நீங்க கொண்டு வாங்க அப்ற நா சொல்ற உங்களுக்கு ஆ என் எ எவ்ளோ வருஷ ஆச்சுமா
இப்போ வந்து பாப்பா வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு மேம்
ம் செரி செரிம்மா
அவ வாமிட் வேற பண்ணிட்ருக்கா
செரி செரி மேம்
அதுதா கொஞ்சோ எடுத்து
நீங் கொண்டு வாங்க கொண்டு வாங்க மேம் பாக்லா செரிங்களா செரி ஓகே எல்லா ஃபேமிலில நல்லாருக்காங்ளா
எல்லா நல்லாருக்காங்க மேம்
ம் செரி
மேம் அப்பற ஒரு சின்ன டவுட் மேம்
சொல்லுங்க மேம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ
மேம் கேக்குதுங்ளா
மேம் கேக்குதுங்க மேம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க மேம் சொல்லுங்க மேம்
ஆ கொஞ்சோ வாமிட் வந்து அ ப அவ எது எது சாப்ட்டாலுமே தண்ணி சாப்ட்டாலு கூட வாமிட் எடுத்துருவா ஆக்சுவலா ஒரு பத்து நிமிஷ இருக்கு அதுக்கப்பற டக்குன்னு வந்ரு
இது என்ன ஃபுட் பாய்சன் மாதிரி ஆய்ருக்குங்களா
அதுதான் அப்டிதான் நெனைக்கிற மேம்
ம் என்ன குடுத்தீங்க மேம்
அ நேத்து வந்து அவ தயிர் சாதம் சாப்ட்டா மேம் க நேத்து மார்னிங் வந்து இட்லி அது சாப்ட்டா ஆஃப்ர்ட்நூன் வந்து ரைஸ்ஸு பொரியல்லு
ஓகே இது இல்லாம எக்ஸ்ட்ரா எதாவது சாப்ட்டாளுங்களா
ஆமா மேம் லேஸ்ஸு பிஸ்கட்ஸ்ஸு அதெல்லா சாப்ட்டா
ம் இத ஃபஸ்ட் டைம் எதாவ்து குடுத்தீங்ளா இதெல்லாமே இந்த லேஸ் எல்லா ஃபஸ்ட் டைம் எதாவ்து குடுத்துட்டீங்ளா ஒடம்பு ஒத்துக்காம போயிருச்சுங்ளா
ஃபஸ்ட்டு டைம்ங்கிறது இல்ல மேம் ரா
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ மேம் கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க மேம்
ஆ இந்த நேத்து பங்க்ஷன்னால அவள கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடிய்ல மேம்
ஓகே
க்ரீமு அதெல்லாமே எடுத்துட்ருந்தா அதுதா என்னப்
இந்த லேஸ் தா ப்ராப்ளமா இருக்கும் போல
செரிங்க மேம்
ஆ சேரி சேரி நீங்க கூட்டிட்டு வாங்க ஒரு டைம் செக்கப் பண்ணிற்லா ஏனா வயசு சின்னதா இருக்கிறதுனால நம்ம எதுவு டேரக்ட் டா கால்ல சொல்ல முடியாது சேரிங்ளா நீங்க கூட்டிட்டு வாங்க நம்ம செக் பண்ணிற்லா இதுக்கு முன்னாடி எதாவ்து இப்டி ஆச்சுங்ளா
இதுக்கு முன்னாடினா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து இந்த மாரி ஆச்சு மேம்
ஆ என்ன குடுத்ததுனால அப்டி ஆச்சு இதே லேஸ் இந்த மாதிரி குடுத்தே ஓகே
ஃபங்க்ஷன் டைம்ல தா இந்த மாரி ஆச்சு மேம்
கே
அதனால இப்போ ஆ ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோரு அ உங்ககிட் ட்டதா எடுத்துட்டு வந்தே இல்லையா மேம் அந்த சிரப் கூட இருக்
மா ம் அத எடுத்துட்டு வாங்க
பாத்த மேம்
ம்
ஆனா அவளுக்கு அது செட் ஆகல மேம்
சேரி நீங்க லாஸ்ட் டைம் கொண்டு வந்த இந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க பாக்லா செக் பண்லா அதையு பாத்துட்டு ஆ எதனால் இப்டி அடிக்கடி ஆகுதுன்னுச்சு கொஞ் பாத்துட்டு செக் பண்ணிற்லா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ மேம் கேக்குதுங்ளா
ஆ மேம் கேக்குது ஏ ஏ உங்களுக்கு பிரேக் ஆகுதுன் தெரியல
அது நாங்க கிராமத்துல இருக்கறனால கொஞ்ச டவர் ப்ராப்ளம் மேம் எங்க ஏரியாலயே வந்து கொஞ்ச டவர் ப்ராப்ளம் தா மேம்
சேரி ஓகே லாஸ்ட் டைம் கொண்டு வந்த
ஆ
அ அந்த அ இத ஸ்லிப்பு கொண்டு வாங்க அந்த இவுங்களோட இவ் பொண்ணோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையு கொண்டு வாங்க நம்ம பாத்தர்லா ஒரு டைம் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தியு பாத்துட்டு ஏ அடிக்கடி இப்டி ஆகுத் துன் சொல்லி செக் பண்ணிர்லா
ஓகே மேம் அப்புறோ பைய கூட கொஞ்சோ ட்ரௌஸியாதா இருக்கா மேம் ரெண்டு பேரியு கூட்டிட்டு வந்தறே நானு ஆக்சுவலா பையனுக்கு இதுதா ஃபஸ்ட்டு டைம் மேம் பொண்ணுக்கு வந்து செகண்ட் டைம்
ம் செரி செரி நீங்க குடுக்குறத வந்து கொஞ்சோ ஹெல்தியாவே குடுங்க அந்த லேஸு பிஸ்கெட் எல்லாத்தியு வந்து கட் பண்ணிருங்க குடுக்கறத வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க செரிங்ளா இந்த க்ளைமேட்டுக் இந்த மாதிரி இந்த இது கூட ஓகே ஐஸ்கிரீம் கூட ஓகே ப்ரச்சன இல்ல அது வந்து பாடி ஹீட்டுதா அது ஹீட்டு தாலே ஒழிய அ த இது கடையாது கோல்டு கடையாது ஐஸ்கிரீம் ப்ரச்சன இல்ல ஆனா இந்த லேஸ் குடுக்கறத் து பிஸ்கெட் குடுக்கறது வந்து கொஞ்சோ கட் பண்ணிக்கோங் செரிங்ளா இந்த ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ மேம் மேம் கேக்குதுங்ளா மேம் கேக்குதுங்களா எங்குள்து கொஞ்சோ இன்டீரியர் ஆனதுனால டவர் கரெக்டா ஆ இல்ல மேம் எடுக்கறது இல்ல க்ராமத்துல இருக்கோ நாங்க
செரி செரி ஓகே மேம்
அதுனாலதா இந்த ப்ராப்ளம் மேம்
சேரி சேரி ஓகே மேம் இப்போ பசங்களுக் கு ஒரு அஞ்சு வருஷோ ஆறு வருஷோ ஆனாலே வந்து நம்ம வந்து இந்த ஹார்லிக்ஸ் போன்விட்டா இதெல்லா குடுக்குறதையே வந்து நம்ம கொஞ்சோ அவாய்ட் பண்றோ கொஞ்சோ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்றோ ஆகட்டு அது அந்த அந்த ஸ்டேஜ்ல குடுத் துக்லா அப்டின் சொல்லி இப்டி இருக்கறப்போ நீங்க இந்த லேஸ் குடுத் தீங்கன்னா வந்து நம்ம அதையே அந்த ஹெல்த்து ட்ரிங்க்ஸயே யோசிக்குறோ செரி ஒரு பத்து வர்ஷோ ஆகட்டு இந்த பி பீடியாஷோர் எல்லாத்தையு வந்து பசங்ளுக் குடுக்லாந்தா இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சோ டிலே பண்ணி குடுக்கலா ஒரு அஞ்சாறு வர் வருஷோ கழிச்சிட்டு குடுக்கலா அப்டின் யோசிக்கிறோ நம்ம அந்த இப்டி இருக்கும்மோது நீங்க அந்த லேஸு குறுக்குறே இதெல்லா குடுத்தீங்கனா என்ன அர்த்தோ செரிங்ளா அதெல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிருங்க
ஓகே மேம் அது நேத்து பங்க்ஷன்னால என்ன ஆச்சுன்னா அவள என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடில மேம்
ம்
எப்போ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ மேம் கேக்குதுங்ளா
ஆ மேம் கேக்குது
ஆ இது லாஸ்ட் டூ மன்ஸ் டூ மந்த்ஸுக்கு பிஃபோர் வந்து இதே மாதிரிதா ஒரு ஃபங்க்ஷன்னாலதா இந்த மாரி ஆயிடுச்சுனாங்க
ம் செரி செரி மேம்
ஆ அதுதா மேம் நா நாங்க வரோ மேம்
சேரி நீ வா நீங்க வாங்க பாக்கலா
ஓகே மேம் இன்னைக்கு ஹாஸ்பிடல் இருக்குந்தான மேம்
அ இன்னிக்கு இல்ல மேம் நீங்க நாளைக்கு வாங்க செரிங்ளா இன்னிக்கு கொஞ்சோ வெளிய போயிருக்கே டைமிங் வந்து ஒரு லெவன் டு டு்வெல்குள்ள வாங்க செரிங்ளா அப்பதா வருவன் நானு செரி அந்த டைமிங்ல வாங்க ஆ என்னனு பாத்துரலா செரிங்ளா இன்னிக்கு கொஞ்சோ வெளிய போ வேண்டிது இருக்கு அதனால இன்னிக்கு வேண்டா
என்னங் மேம்
இன்னிக்கு கொஞ்சோ வெளிய போ வேண்டிது இருக்கு ஆ அதனால லி இன்னிக்கு வேண்டா நாளைக்கு நா சொன்ன மாதிரி அந்த டைமிங்ல லெவன் டு டுவெல் வந்துருங்க
ஓகே ஓகே மேம்
ஆ ஓகேமா
ஓகே மேம் அ அப்றோ இது அவளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமேதான மேம்
ஆ எல்லாத்தயு கொண்டு வாங்க நீங்க என்ன டேப்லெட் குடுத்தீங்க ஆ என்ன பிரிஸ்கரைப் பண்ணிருக்கு அது எல்லாத்தையு பாத்து எடுத்துட்டு வாங்க ஒரு டைம் செக் பண்ணிர்லா
ஓகே மேம் ஆ அப்றோ இந்த டுவெல்லுக்கு மேல வந்து இருக்க மாட்டீங்ளா இல்ல இருப்பீங்ளா மேம் ஏனா ஆக்சுலா நாங்க இங்கிருந்து இங்கிருந்து வர்றதுக்கு எப்டியோ ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஆகும் மேம்
ஓகே
அதனால அர்லி மார்னிங் கெளம்பனா கூட நாங்க லெவன்க்கு ரீச் ஆவோனா பசங்க எந்திரிச்சு அவுங்க ஃப்ரெஷ் அப் ஆகி வர்றது கொஞ்சோ லேட் ஆகு இல்லயா மேம் அதனால கொஞ்சோ நீங்க டுவெல்வ் வரைக்குந்தா இல்லாம இல்ல நீங்க ஃபோர் வரைக்கு இருப்பீங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல மேம் ஏனா நாங்க கிராமத்துலயிருந்து வரணு இல்லைங்ளா மேம்
சேரி சேரி வாங்கமா
அதுக்குதா மேம் காலைல நாங்க ஒரு தடவ உங்களுக்கு கால் பண்றம் மேம்
ம் செரி ஓகே
ஆ கால் பண்ணிட்டே வர்றோ மேம்
ம் ரிசப்ஷனுக்கு கூப்டுங்க அவுங்க சொல்லுவாங்க சரிங்ளா
ஃபர்ஸ்ட்டே இது அப்பாயின்மெண்ட் வாங்கணு இல்லயா மேம்
ஆமாமா ஃபர்ஸ்ட்டே வாங்கிருங்க ஏர்லியா வர தா இருந்தாலு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் சொல்லிருங்க
ஓகே மேம் நீங்க இருப்பீங்க தான மேம் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பீங்க இல்லையா
ஆஹ் நாளைக்கு இருப்பே மோஸ்ட் ப்ராபப்ளி இருப்பே நானு ஓகே ம் சரிங்க மேம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம்
தேங்க் யூ